கேக்குதா
ஆ கேக்குது
நண்பா நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்க என்ன கத
என்ன கத ஒரு கத இல்ல சொல்லுங்க சும்மா இங்க வெளிய சும்மா வலுமிச்ச மட்டில போயிட்டு சவுண்ட் கேக்குதா
கேரம் போர்ட்ல வெளாட்ற சவுண்ட்ல்லா கேக்குது காயின் சவுண்டு
காயின் சவுண்டா இருங்க ஒரே நிமிஷ சொல்லுங்க கேக்குதா
ஆ என்னாச்சு
ஒன்னு ஆல சும்மா எங்க அண்ண கூட வெளிய போய்ட்டு வந்த
எங்க போய்ட்டு வந்தீங்க
முடி வெட்டருக் அவருக்கு
ப
ஆ அதனால அவ மறமச்சிபட்டி போய்ட்டு அற்புதத்தை பாத்துட்டு
என்ன கற்ப்பக என்ன சொல்லுச்சு
கற்ப்பக என்ன சொல்லுச்சு அது வாட்டுக்கு வர்றாங்க போறாங்க பெண்கள் வந்தாங்க எல்லாரு வர்றாங்க அவங்க வாட்டுக் போறாங்க அவ்ளோதா நம்ம வாடக்கு நிக்கவே இல்ல அங்க
இதுக்குமேல அங்க நின்னு என்ன பிரயோஜன சாய்ந்தர
காலேஜ் உடுற டைம்லயா
ஆமா கரெக்டா அந்த டைம்
இன்னைக்கு இருந்துச்சா காலேஜ்ஜூ காலேஜ் இருந்ச்சா
ஆமா இருந்ச்சே
ஆ
அவனுங்க என்னா ஞாயித்துக்கிழம ஒரு நாள்தா லீவுடுவானுங்க உங்களுக்கு தெரியுமே அன்னைக்கு வச்சுப்பானுங்க கேட்டா பேச மாட்டாங்க கேட்டா பேச மாட்டேங்கன் வாணுங்க
பிளேஸ்மெண்ட்டா ஆ செரி செரி
நம்ம டாக்டர் போவார்ல
ஆமா ஆமா டாக்டர் ஞாயித்துகிழம போவார்
அவருக்கு வந்து நானு போயிருக்கே ஒரு டைம் போயிருக்கே
ஆ ஆமா எல்லா நாளு போவா
ஒரு கட்டத்துல எனக்குல்லா வெறுப்பாயிடுச்சு வாழ்க்கைய நெனச்சு ஆ அதா போல
அவன் போனான்டா எல்லா நாளு போனான்டா
ஆமாடா
அதுக்காகவாது ஏதோ ஒரு மொக்க கம்பெனிலயாச்சு வாங்கி குடுத்துக்கலா வேலைய அவனுங்க
ஒன்னுல கூட வாங்கி தர்ல எனக்கு அந்த பைபர் நெட்ல கிடைச்ச வேலை கூட இவனுக்கு கெடைக்கல
ஆமா பாவன்டா அடி அவன் கேட்டான்னா
ஹ ஏ அங்க ஸ்டார்டிங் பிசாம்ப்பு இருவத் ஏழ்ருவா
அவன் நம்ம காலேஜ் என்ன பண்ணிருக்கணு இனிமே வர பசங்கள சீக்கிரமா வரவனுங்க பஞ்சுவாலிட்டியா இருக்கிறவனுங்களா சொல்லி த்து போட்டு இவனுங்களுக்கு எதோ ஒரு வேல இவ்ங்க வர்றதுக்காக எதாவ் பண்ணு ஏ
அவனோட சின்சியரிட்டிகாகவாச்சு அவன ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைவ் வந்து அட்டன் பண்ண வெக்கணு புரிஞ்சா அவ்ங்கள்ட்ட அதெல்லா கேக்கலடா இந்த சின்சியாரிட்டியா இருக்க பசங்களுக்கு மட்டு இப்ப வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்டின் போடாம இப்ப அவ்ங்க என்ன பண்ணாங்கனா எப்டி சொல்றது இப்ப வந்து டெஸ்ட்டு தான வப்பாங்கல்ல அதுல டாப் ஹண்ட் ண்ரட்ல இருக்கவ்ங்க தா ஃபஸ்ட்டு டிரைவ் அட்டன் பண்ண விடுவானுங்க அந்த மாரி பிரிச்சானுங்க அப் அப்டிலா பிரிக்க விடாம அதுனாலேதா ஃப்ராடுதன பண்ணிட்தா இருப்பானுங்க
ஆம்மா
அ நம்ம டாக்ட்ரு இருப்பாரு
அதுல நம்ம டாக்ட்ரு வந்து பாத்தீங்னா ஓரளவுக்கு பஞ்சுவால்டியா இருப்பாரு
ஆ அவ்ளுந்தா அந்த மாரி பன்சுவாலிடியா இருக்கு ஆளலா என்ன பண்ணிருக்கணு தனியா அட்டன் பண்ணிட்ருக்கணு இவரு வந்து என்ன பண்ணுனா லைட்டா கடைசிவரையுமே அந்த எ ஐ ஏஜென்ட் யூஸ்பண்ணி யூஸ்பண்ணியே ஸ்கோர் பண்ண ஆரம்மிச்சுடாரு
கேட்டா நா பண்ல பண்லங்குவாரு
ஆமாம்மா ஈ ஐ போட்டு நெறைய விஷ்ய வேலத்தனலா பண்ணிருக்காரு
ட்டா அவரு வந்துட்டு முப்பது கொஷ்டின் போட்ருப்பாரு முப்பது கொஷ்டின்ல வந்துட்டு இருவத்தஞ்சு போட்ருப்பாரு ஆனா நம்மள்ட்ட வந்து சொல்றது ரெண்டே ரெண்டு தா போட்டே அப்டின்னு ஒரு பொய் சொல்றது அவரு கூட பக்கத்துல இருக்கவ்ங்கள்ட்ட ஒரு பையன கூப்ட்டு எக்ஸாம் யார் கூட எழுதுன அப்டிங்கிறக்கா நம்ம பொள்ளாச்சி நண்பர் ஒருத்தர் இருக்காருல
ஆமா
அவர ஒரு தடவ கூட்டு போய் அவருக்கு வந்து ரியல் டைம்ல ஒரு எடுத்துக்காட்டி பண்ணே நானு எக்ஸ்பிரிமெண்ட்டு நம்ம டாக்ட்ரோட இல்ல அப்டியெல்லா சொல்லல
ஆ
அ அந்த நம்ம நண்பரு அவரு அ அவர ட்டு போய் எடுத்துக்காட்டின்க்கா அவரு பக்கத்துல யாரு ஒக்காந்தான் கண்டுபுடுச்சு அந்த பையன கூப்ட்டு
ஆ
ஆ கூட் பக்கத்துல நிக்க வச்சு தம்பி இவ வந்துட்டு எத்தன வினா இந்த மாரி போட்டாரு இவரு வந்து வந்து என்ட்ட ரெண்டே ரெண்டுதா போட்டேன் சொல்றாரு ஏ அவ பொய் சொல்றான்டா நண்பர் முன்னாடி இல்ல நாங்க தனியா வந்து கிச்சன் கேண்டீன்ல சாப்டுபோது அந்த பையல கூப்ட்டு கேட்டோ ஆ அப்ப அந்த பைய சொன்னா அவ எல்லாமே அப்டிதான்டா போட்டா என்னடா ரெண்டே ரெண்டுன் பொய் சொன்னானாடா உங்கள்ட்ட அப்டின்னா அப்பயே அவரு வந்து மனசே விட்டாங்க அப்பா அப் திருப்பி நாங்க போய் பரணி கேட்டா
ஆ
நண்பர் போய் நோண்ட்னாரு
ஆமா கொஞ்ச நாள் போட்டு நோண்டிட்ருந்தீங்க அவர ஒரு ரெண்டு வார போட்டு ஓட்டிட்ருந்
உண்மைய ஒத்துக்க மாட்டிக்கிறாரு நாங்க ஒத்துக்க வைக்க ரொம்ப நெறையா கடின முயற்சியு எடுத்தோ ஆனா அதெல்லாத்தையு அப்டி ஒரு யான மாரி உதுத்துட்டாரு
தட்டி அடி நவ்திட்டு போயிட்டாரு ஏ
ஆமா எப்டி ஒரு காட்டு யானை எதாது மனுஷனால நிக்க வெக்க முடியுமா
ஆமா வீட்டு யானையா இருந்தா செரி அடக்கிற்லா
அது நா ஃபஸ்ட்டு நா வந்து வீட்டு யானையதா வெச்சிருந்தே கோயில் யானையா வெச்சிருந்தே அ அப்ப என்ன பண்ணிட்ருந்ச்சி அவ் ரோட்டுக்கு ஓரத்துல தரிசனம் பண்ணிட்ருந்ச்சி அந்த ஓரத்துல கடைய்ல தேங்கா பொறிக் தின்னுட்டு
ஆ வாழ பழல்லா புடிங் தின்னுட்ரு
புடிங் தின்னுட்ருந்ச்சு நா அந்த மாரி வெச்சு அழகா உனனை வளத்து நா அவன வீட்டு வாஸ்ல கட்லா அப்டின் நெனச்சிருந்தே அழகா வளத்து ஆத்தா ஒரு கட்டத்துல இல்லல்ல நாந்தா அதுக்கு காரணமு நாந்தா ஏனா அவரும் ஃபஸ்ட் இயர் போமோதே அவர் நாலு விஷியத்த கத்துக்கணுங்கறக்காக நெறையன்ன கத்து குடுத்தே ஒரு கட்டத்துக்கு மேல அவரு வெச்ச வாழப்பழத்த எனக்கே குடுக்க ஆரம்பிஷ்டாரு என்ன அதுதா அது என்னாச்சுன்னா நா வள த்து யான என்னைய்வே அடிக்கு அது வந்து அவர்க்கு நா சொல்லி காம்ச் ஏ ஆவுங்க பாத்தே பண்ணே தெரியுமா
டன்
யா
அவ்ரு தெரிமா நீங்க வளத்துனது
நா வளத்த அத ஒத்துக்குவாரு அதெல்லா ஒத்துக்காமெய்ல்லா இல்ல யாரு கேட்டாலு ஒத்துக்வாரு நீ குத்து செண்டை வீவரிட்ட கேட்டு பாருங்க அவரே ஒத்துக்கன செய்வார் இத பத்தினா
இல்ல அன் நம்ம நம்ம நண்பருக்காருல புல்லட் புல்லட் நண்ப பு புல்லட்ல வாங்கிருக்காருல்ல
ஆமா
அவ அப்ப அவன்ஜா அவன் வந்து சொன்னா நம்ம யெ யெ இவெ ஒருத்தவ இங்க இருக்க அம் பேர்னடா ஆ மாடு இருக்கான்லப்
ம் ம்
மாவ் நம்ம நம்ம பசு அவ் வந்து வேல கடச்சிருச்சுலே எல்லு எல் என் டில
ஆமா
இல்ட் எ எல்ட்டியேல அது செலக்ட் ஆய்ட்டா அப்போ அப்பா வந்து எ கொஞ்சன மூஞ்சியே இல்ல அவனுக்கு க்ளாஸ்லல்லாயா டாக்டருக் இல்ல டா டாக்டரா சொல்றது கேளு டாக்டருக்கு என்ன கதன் தெர்ல இவனுங்க வந்நு ஏன் கூடன இருப்பானுங்க யா க்ளாஸ் தான
ம்
இப்ப பரன் நம்ம நண்பர் சொன்னா புல்லட்டு அ சொன்னா டே இவனே நமக்கு நம்ம இவ இவ செலக்ட் ஆனதே ஒ ஒருத்தனுக் புடிக்கில ஆ நல்லாவே தெரியுதே என இப்புல்லா இருக்கானுங்க அப்டின்னா நானு யாருன் சும்மா சும்மா ஒரு கெஸ்ஸு கூட பண்ல நா சும்மா பேரு சொன்னே இவனா அப்டின் கேட்டே ஆமான்ட்டா பாத்தா நம்ம நம்ம டாக்ட்ரு ச நம்ம டாக்ட்ருத்த எதோ வைத்தரிச்சல் நெனக்கிறே
ம் ம்
புறாவா டேய் இவன் ரொம்ப வயித்தெரிச்சல் புடிச்சவனா இருக்கான்டா அவ்னு இவ்னு கடச்சிருக்கே அத வுட்டுட்டு சந்தோஸ் சந்தோஸ கூட பட வேண்டா அவு பெசாம இருக்கணும்ல சும்மா அந்து எப்டி உனக்கடச்சிதே எ நாலா பாரு இப்டிப்போன் பண்ண நீலா வந்து ஏ ஐ ல போட்தா என்ன பண்ணிருக்கே
ஆ
அப்டி இப்டின் பேசுறா லூசு மாயி இ ஷி
அது வந்துட்டே ஆனா நா அந்தட் நானுந்தா இருந்தே ஆனா அவர் வந்துட்டு எப்டி சொன்னாருன்னா சொல்லி காம்ச்சார் அடின்னா அந்த பையன வந்துட்டு வேலை வாங்கிட்டான் சொல்லி ஒரு கங்கராட்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்ற வந்து அவர் வந்து ஒரு எலக்கணமா பேச ஆரம்பிச்சாரு எப்டின்னா நீ வந்துட்டு திருட்டுத்தன பண்ணிதான வந்த அ அது பண்றுதா இப்ப வாழ் க்கன கெடைக்கி நல்லபடியா இருக்கானுங்க அப்டின்னு ஒரு வார்த்தை விட்டாரு ஆனா அது வந்து என்னைய கேட்டா தப்பு தா அவரு அந்த வேலய பாப்பாரு
ஆ வாக்கலயா செய்ரிங்ளா
ஆ என்னைய சொல்லுங்க எனக்கு வந்து பிட்டடிக்க வராது அந்த எடத்துல எனக்கு வந்து அதை எப்படி வந்து ஆப்ரேட் பண்றது எனக்கு ஒழுக்கமா தெரியல எனக்கு வந்து தெரியு நா இத பண்ணா சிக்கிடுவே சொல்ட்டு எனக்கு வந்து திருட்டுதன வராதனால நா அப்டி பண்ணாம உட்டே அவர் வந்து தண்ணிட்டே அவரு இப்டி எலக்கணமா பேசலாமா
ஆ ஒரு திருடனே இன்னோரு திருடன புடிச்சு குடுத்தா எப்புடி
ஆ அதுல அவங்க இனத்தையே அடிக்கிற மாரிதான அது
ஆ
ம்
அதுதா சொன்னாரு நண்பரு ஏ இப்டி இருக்காரு சேவூ நா வந்து உன் டே உன் மூஞ்சிக்கு தாண்டா பாக்குற இல்லனா நா போய் ஏதா பேசிருவே அப்டின்னா நீங்க எது பேச வேணா உட்றா அவ அப்டிதான்டா நா சொன்ன நா வந்து நம்ம நண்பருக்குதா முட்டு குடுத்த அவ வந்து என்னன்னா அவனுக்கு எல்லா வரா எல்லா படிக்கிறா அவ கடைக்கலனு ஒரு இது தான்டா அப்டின்ன
ஆதங்கோன் இருக்கு ஆதங்க வந்துட்டு இவன்ட்ட காட்டி எந்த பிரயோஜனமு இல்லடா அது ஒரு வெளி ஆள்னாச்சுக்கோ ஒரு வெளி ஆள்ன்னு சொன்னா கூட அது ஒரு இதா நம்ம எடுத்துக்கலா புரிஞ்சுதா அ உள் இருக்குறனே வந்து இப்டி பேசும்போது அப்ப நம்ள பேச மாட்டானா அப்பிடின் ஒரு தாட் நம்ளுக்கு வருமா இல்லயா
இப்பயே நம்ம நண்பர் வந்து பேச மாட்டா ஆனா மனசுக்குள்ள வச்சுக்குவா
அ எல்லா மனசுகுள்ள வச்சிருப்பா நீ இல்லட்னா நா குத்துசண்ட வீரர்ட முன்னால பேசுனாருல
அ இப்ப மு ஏ நீ இல்லடா நீ மட்டு கூட இருந்தன் வைய ரெண்டு பேரு சேர்ந்து பொளந்துருக்கலா
யார் நண்ப நண்பா அந்த மாரிலா எதுவு நடக்கு போது இனி வந்தா ஒரு வார்த்த அப்பயே நீ என்ன சொன்ன அப்படின் சொல்ட்டு அதே நெலையு என்னோட நண்பர் இவர்ட்ட சொல்லிகேளு அ நீ என்ன சொன்னியோ அப்படி வந்து சொல்லு ஒரு நிமிஷோ அப்டின் நீ சொல்லிருந்தே வச்சுக்கோ கேட்ருந்தா முட்டு குடுத்து கட் எடுத்து சட சடனு அடிச்சிருக்கலா உக்கார வச்சுர்க்கலா
ஆமா அவ சொல்றா பாக்சர் இப்ப அவனுக்குதா ஒன்னுமே இல்ல மண்டைல
இல்ல இல்ல இங்கேரு நண்பா அடுத்த டைம் நடக்கு போதல்லா நம்ம அந்த இடத்துலயே வச்சு நீ என்ன கூப்புட்ற நானு கேக்குற ஏன்ட்ட கேட்டாலு நானு உன்னைய கூப்புட்ற எ நண்பே கூப்புட்ற அவன்ட்ட அவன்ட்ட நம்மளே பேசலான்டா அப்டின்னு
அ அ சொல்லு ஏண்டா அன்னைக்குலா அப்டிய கேட்டப்போ ஹீம் மண்டை ஆட்டிட் இருந்த யான மாரி இன்னிக்கி என்னாடா இப்டி பேசிரியாடி
யாரு ஆமா அதுதா அப்டி அதுதா தெ புரிஞ்ச்சா அவனுக்கே தெரியுனு எப்டின்னா நீங்க நம்ம கேக்கறதுல்லா இவன்ட்ட போய் சொல்றா போல நாம இனி பேசக்கூடாதுன் அப்டின் அவனுக்கே தெரியணு புரிஞ்சுதா
அப்படி இல்ல அப்படி நம்ம நீ கூட இருந்தின் வையே நீ கேட்ட மாரி இருந்ச்சுன்னா என்னடா இப்பிடிலா அன்னைக்கு நல்லா பேசுேன இன்னைக்கு கிறுக்க மாரி பேசுற அ அன்னைக்குலா நம்ம என்னடா சொன்னோ அன்னைக்கே தெளிவா அவ அவ கூட இருக்கு போது என்ன சொன்னோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணுண்டா
நோ ஆனா இன்னொரு விஷயோ என்னன்னா நம்ம அவனுக்கு எக்ஸ்ப்ளைன் குடுக்கனு எந்த விதமான அவசியமு கெடையாது புரிஞ்சதா
அ
அவ நம்ம என்னதா சொன்னாலுமே நம்ம பு குத்துச்சண்டை வீரரோட அறிவுக்கு அது எட்டாது அ கடைசில என்ன சொல்லுவாரு கடைசில என்ன சொல்லுவாரு வேணா ஒரே வார்த்ததா
என்னமா அவன கூப்ட்டு எனக்கு பார்ட்னர்ஷிப் ஆடா எழுதி பத்ரத்த கையெழுத்து போட்றான்னு சொன்ன மாரி இவ என்னமோ வேணாங்கிறா அ
செயோ
வேணாங்குறா ஒரே வாரத்த டே அதெல்லா வேணாண்டா அதெல்லா பண்ணிட்ருக்காதீங்க அப்டின்னா டே மெண்டலே உன்ட்ட பேசதே வேஸ்
கிறுக்கண்டா சேரி ஓகே பாரு ஆ சேரி ஓகே பாய் குட் நைட்
ஆ